என்ன பண்றீங்க
நா எப்பவும்போலதா சும்மாதா ஒக்காந்துருக்கே நீங்க
நா இதுக்கு மேல என்ன சமைக்னு அப்டின்ட்டு யோசிச்ட்ருக்கன் தோழி
அத சொல்லுங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம சமைக்கற வேல கூட ஒரு ஒ ஒரு மண்நேரத்துல நம்ம வேல செஞ்சு முடிச்சட்லா ஆனா என்ன சமைக்கனு யோசிக்கறோம் பாருங்க அதுக்குதான் தலவலியே வந்துரும்
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க இப்போ நம்மளுக்கு எப்புடி இருக்குதுன்னா டெய்லி இப்பொ காலையில என்ன சமைக்னு மதியான என்ன சமைக்கனு இரவு என்ன சமைக்கனு இந்த மாறி ஒன்னு ஒன்னா டெய்லி யோசுச் யோசுச்சு தலையே சுத்துது தோழி
ஆ அதுவு அந்த கொழந்தைங்கலா அந்த ஸ்கூல் போ ஆரம்பிக்கிச்சதலந்து என்னா ஸ்நாக்ஸ் குடுக்கலா நாளைக்கு என்னா ஸ்நாக்ஸ் குடுக்கலா என்னா சாப் பாடு சமைக்கனு அப்பறொ சாந்தரொ அவெங்களுக் என்ன ஸ்நாக்ஸ் அ அட ஸ்கூல்க் குடுக்கறதில்லாம ஈவ்னிங் வீட்டுக் வந்தது ஸ்நாக்ஸ் குடுப்போல்ல சாப்புட்றதுக்கு அதுக்கு என்னா செய்யலா எப்புடி செய்யலா அதுல்லாம அய்ங்களுக்கு என்ன ஹெல்த்தியா இருக்கு அப்டின் பாத்து பாத்து செய்யறதுலே வந்து நமக்கு தலவலி வந்துரு ஆனா வீட்ல என்ன சொ ல்லுவாங்க ஈஸியா சொல்லுவாங்க நீ வீட்ல தான இருக்க
சும்மா தான இர்க்குற அப்டின் சொன்னா மூக்லயே குத்தனுன் தோணு
அதேதா எனக்கு அப்டிதா இருக்கு அது எ ஒரு யொ நம்ம எவ்ளோ வேல இருக்கு சமைக் க்ரோ பாத்தரொ வெளக்கறோ துணி தொவைக்றோ அப்றொ சா திருப்பி ரிட் டன் மறுபடியு சமைக்கனு அந்த சமச்ச பாத்தரொ வெளக்னு எவ்ளோ வேல இருக்கு பத்தாத புள்ளைங்க வந்தாங்ன்னா அவுங்களுக்கு அது சொல்லி தர்னு படிக்க வச்சு அவுங்ள சாப் ட வக்கிறது பெரும் வேலையா இருக்கு அதுதான நமக்கு பெரிய வேலையே
ஆமா தோழி கரட்டா சொல்லிங்க இது வேற இல்லாம இந்த பசங்க
அவெங்க ஈஸியா சொல்லுவாங்க நீ வீட்ல தான இருக்க இது கொட நீ செய்ய மாட்டியானு கேப்பாங்க பாரு அப்டியே காண்ட் ஆகு பாருங்க
அது வேற இல்லாம இந்த பசங்க வேற ஒரே திருப்பி திருப்பி குடுத்தா அது வேற சாப்ட மாட்டாங்க அவுங்களுக் கு வேற ஏதாவ்து விகவகையா சமச்சு தர்ணு அந்த டேஸ்ட் அவுங்களுக்கு பிடிக்கணு அப்போதா அவுங்க சாப்புடுவாங்க அதுவே நம்ம யோசி பண்ணனு எது பண்ணா அவுங்க சாப்புடுவாங்க அப்டின்ட்டு அதுவே யோசிச்சு யோசுச்சு பண்ண வேண்டியதா இருக்கு தோழி
அ அதுவு இல்லாம இருக்கற பிரச்சன பத்தாதுன்னு இவிங்கெ வேற நம்ம எது சமச்சு கொடுத்தாலு எனக்கு பிடிக்காதுமா எனக் அது வேண்டாமா சமச்சு கஷ்டப்பட்டு சமைக்றோல அதுக்காகாது ஒரு ரெண்டு வா சாப்ட்டா கொட நம்ம மனசு திருப்தியா இருக்கு அதுவு வேண்டாம மா அதுவு சாப்ட்டு பாத்து சொன்னா கூட பரவால்ல சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோந்து பாப்பாங்க
அஹ ஹ ஹ ஹ
அட மோந்து பாப்பாங்க அட சாப்ட்டு பாருப்பா சாப்ட்டாதான உனக்கு தெரியு அந்த டேஸ்ட்டு அப்டின்னு சொன்னா மோந்து பாத்துட்டு எனக்கு பிடிக்ல அப்டே காண்டாவு பாருங்க எனக்கு ஒனக்கெல்லா செஞ்சே பாரு என்ன சொல்னுன்டா அப்டிங்கிற மாத்ரி இருக்கு
ஆமா தோழி ஏன்னா அவுங்களுக்கு மோந்து பாத்தாலே டேஸ்ட்டு தெரிஞ்சுரு போலருக்கு ஹ கரெக்டா மோந்து பாத்துட்டே வேண்டான் சொல்றாங்க
ம் அது தாங்க இதுவே கடைல வாங்கி குடுக்குறது இ அந்த நொறுக்கு தீணி இதெல்லா குடுத்த நானாச்சு மொத ஆளா போய் சாப் அந்த ஹெல்த் தியா நல்ல ஃபுட்டா ஏதாத் சமைக்கணு அப்டின்ட்டு நானு அதுலயு அந்த யூடியூப்லா எடுத்து பாப்பங்க சிஸ்டர் ஒவ்வொன்னா பாத் பாத்து சமப்பே இன்னக்கி இது சமச்சமா நாளக்கி வேற சமைக்கலா இதுக் சாப்ட்டா ஹெல்தியா இருக்குமா அது சாப்ட்டா ஹெல்த் தியா இருக்குமா அப்டின் யோச்சு யோச்சு பாத்து பாத்து நம்ம அதுவு இல்லாம நம்ம பாக்றதே வீட்ல இருக்குனு அந்த பொருளு அதயு பாத்து பாத்து நாங்க சமைக்கிறோ
அம்மா
ச்சு குடுத்தா மோந்து பாத்துட்டு வேணான் சொல்றானே அவன என்ன பண்றது நம்ம
ஒன்னு பண்ண முடியாது தோழி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோ இப்ப நம்ம அவங்களுக்கு பண்ணிதா ஆகணு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனு இல்ல இல்லன்னா நம்மளே ஹோட்டல்ல தா சாப்டுற மாதிரி ஆயிரு
ஆ அதுங்களு பத்தாதுனு இருங்க இப்ப கொழந்தைய பாக்ற இது ஒரு பக்க அதே ஒரு தொல்ல பண்ணுதுங்கனா வீட்ல நம்ம ஒண்ணு கல்யாண பண்ணி இருக்கமே அவிங்க அதுக்கு க்கு மேல மெனு குடுப்பாங்க ஆ எனக்கு வந்து இப்ப அது என்னா ஆஃப் ஆயில் ஒன்னு போட்டுரு ஆம்லெட் ஒன் போட்டுரு அப்ற சாப்பாடு ரச ஆ அப்பற கொழம்பு புளி கொழம்பு அப்டியே நா என்ன ஹோட்டல்லா வச்சு நடத்திட்டு இருக்கே அப்டிதே ஆனா அவ்ளோ கோவ வருங்க
நில்லா
ஆ அது அட சாப்பாட்டுக்கு எப்பமே நம்ம் அதுக்கு தகுந்த மாரி கொழம்பு ரச எப்பமே இருக்கு வீட் ல ரச மேக்சிமம் எப்பமே இருக்கு அது ஓகே ஆனா அது தொட்டுக்கிறதுக்கு எதாவது ஒண்ணு சொன்னா இப்ப நா உருள கிழங்கு பொறிக்கிறன்னா அதோட வச்சு சா சமாளிச்சிறணு அப்பறோ பத்தாதுக்கு ஊறுகா இருக்கு இல்லனா எதாது கடைல வாங்கிட்டு வந்திருப்போ ஓகே அதுவு இல்லாம நீ எனக்கு ஆஃப் ஆய்ல் போட்டு தரியா நீ எனக்கு பாம்லேட் போட்டு தரியாம்பாங்க பாரு இருக்குல்ல சாப்பட்லால இதுல வேற இன்னு ரெண்டு வேணுன்னா பின்ன என்ன ஹோட்டல் மாரி இருக்கா இது வீடா என்ன ஹோட்டல்லா எனக்கே டவுட்டா தா இருக்கு
ஆமா தோழி ஏன்னா நம்மளுக்கு தா தெரியு அந்த கஷ்டோ நம்ம ஒன்னு ஒன்னு சமைச்சுட்டு அதுவு இருக்குற இந்த வெயில்ல போய் அந்த ஒரு அடுப்பாங்கறைல போய்ட்டு நம்ம சமைச்சு அத அப்டியே வேர்த்து கொட்டு அப்டியே உடம்பெல்லா எரியு ஆல்ரெடி இஞ்ச்சு இருக்குற வெயில்லயே ஒடம்பு எல்லா எரிது
ம் சாந்தர டைம்லல்லா சாப்ட் குளிச்சிருப்போ அட குளி அப்பதா குளிச்சுட்டு நா செரி ஓகே ஒரு ரெண்டு தோச தான ஊத்திட்டு டக்குன்னு வேலைய முடிச்சலா அப்டின் பாத்தா அவிங்க அப்பத்தா ஒவ்வொன்னா சொல்லுவாங்க அது செஞ்சு குடுக்குறியா இது செஞ்சு குடுக்குறியா கேட்டா எனக்கு சாப்பட்னு போல இருக்குப்பா ஒடனே இப்டி சொல்லிர்றது செரி பாவோப்பக்க நம்ம காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க செரி பாவோ நம்ம செஞ்சு தருவோன்னு செஞ்சா அது நல்லாவே இல்ல உ உப்பு பத்தலயோ காரமா இருக்கு இது கொஞ்சோ கம்மி பண்ணிருக்கலா அப்டிம்பாங்க பாருங்க
ஆமா தோழி அதுவு நம்ம சமைக்கு போது கொற கண்டுபிடிக்கு போது நம்மள்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம இவ்ளோ நேரோ இந்து அ இதுல நின்னு நம்ம கிச்சன்ல நின்னு நம்ம கஷ்டப்பட்டு சமைக்கு போது அதுல அவுங்க ஏதாது ஒரு கொற உப்பு இல்ல காரோ இல்ல சப்புன்னு இருக் கு அந்த மாரி சொல்லு போது நம்மள்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு தோழி
அட பக்கத்லயே உப்பு எடுத்து வெச்சிருப்பங்க தோழி அத சாப்பாட்ல போட்டு சாப்பட்றதுக்கு இது உப்பு ஒறைக்கல உப்பு போடு அப்டிம்பாங்க அட பக்கத்துல தான இருக்கு உப்பு எடுத்து போல்லால்ல அதுக்கு கூட நம்ள கூ பாய்ங்க உப்பு பத்தல உப்பு போடு அப்டிம்பாங்க ஒக்காரவே உட மாட் ட்டாங்க பின்னாட நா வந்து ச நா வேலைக்கு போய்ட்டு வந்தல நீ கொஞ்சோ எனக்காக கஷ்டப்படு அப்டிங்ற மாரி நீ போய் அத செஞ்சிட்டு வா இத போய் எடுத்துட்டு வா ஆ தண்ணி கொண்டு வா ஆ அப்டி ன்னு ஒவ்வொன்னா சொல்லுவாங்க பாருங்க அட ஏ நா பெத்த புள்ளயே ஒரு பக்கோ எனக்கு கஷ்டோ குடுக்குதுன்னா இது இன்னொரு பக்கோ கஷ்டோ குடுக்குது நா சொல்லப் போனா நா ரெண்டு புள்ளைங்கள வெச்சு நா சமாளிக்றே பாருங்க கட்னது ஒரு புள்ள பெத்தது ஒரு புள்ள
ஆமா அவுங்க புள்ளையு சேத்து நம்ளே வளக்குறோ தோழி
ஆமா இத்தன் நாளா எப்டி தா அவிங்க வளத்துனாங்கன் தெரில நம்மள் நம்ம தலைல குடுத்து ட்டாங்க நம்மள வந்து நீங்க வளத்துங்க அப்டின்றாய்ங்க
ஒ இப்போ நம்ளே அம்மா ஆகும்போது தா தோழி நம்ளுக் தெரிது இப்போ ஒரு கொழந்தைய வளக்குறது எவ்ளோ கஷ்டோ அவுங்கள வளத்தி நம்ம கல்யாணோ பண்ணி குடுக்குற வரைக்கு நம்ம மேல ஒரு அ பெரிய ஒரு கடம இருக்கு தோழி அவுங்கள செரியா வளக்குணு அவுங்குளுக்கு எது நல்லது எது கெட்டது எல்லாமே சொல்லி குடுத்து வளக்குணு அப்றமா அவுங்களுக்கு கல்யாணோ ஆகுற வரைக் கு நம்ப ஆ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அவ்ளோ வளத்து அவுங்களுக்கு கல்யாணோ பண்ணி குடுக்குற வரைக்கு அது பெரிய ஒரு கடம தோழி அதுல நம்ம நல்ல இதுல பாஸ் ஆகுணு
ஆ அந்த கடமைல வந்து எப் எப்டின்னா நம்ம சொல்றப்பன பரவால்ல அவிங்கலே இல்ல கோ தேர்ந்தெடுக்குறாங்க இப்பல்லா எங்க நம்ம சொல்றத கேக்குறாங்க அவிங்க நீ என்ன சொல்றது அப்போ ஆவுனா சொல்றாங்க நீங்க பூமர் அம்மா நீங்க அப்டினுவா ஆமா நா உனக்காக நா பாத்து பாத்து செய்றல நா பூமரா தா டா இருப்பே
ஆமா தோழி இது இப்ப புதுசு புதுசா என்னென்னவோ பேர் எல்லா வந்திருச்சு பூமர் சொல்றாங்க இப்ப ஜென்சி கிட்டா இப்ப எல்லா நைன்டிஸ் எல்லா அங்கல் ஆயிட்டாங்க இப்ப கூட நைன்டிஸ் கிட்டா என்ன இது ரொம்போ முடில தோழி இதெல்லா பாக்கும்போது என்னால ஜீர்ணிக்கவே முடில தோழி
ம் அதுவு இப்ப என்னோட பையே வந்து எப்டின்னா யூகேஜி தா படிக்கிறா அஞ்சு வஏய்சு தா ஆகுது அவே நீ என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றா மா எனக்கு மிஸ்சு புடிக்கலமா எனக்கு எல்கேஜி மிஸ் தாமா புடிச்சிருக்கு எனக்கு இந்த மிஸ்ஸ வேணாமா மாத் த்தி வுட சொல்லுமா மிஸ்ஸ வந்து என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றா ஒ அந்த மிஸ் எனக்கு வேணா வேற மிஸ்ஸ மாத்தி குடுங்க அப்டின்னு என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றா அவ இது ஆ அதுவு என்னா சொல்றானா மிஸ்சு வந்து பழைய மிஸ்னா டான்ஸ் ஆடுவாங்ளா இந்த மிஸ் டான்ஸ் ஆட மாட் டிக்கிறாங்களா அப்றோ பிளே கிரவுண்ட்க்கு வெளயாட விட மாட்டிக்கிறாங்கம்மா அப்றோ என்ன சொல் னன் மிஸ் எல்லா புடிக்கல எனக்கு மாத்தி குடுங்க அப்டின்னா சேரி சாமி இன்னு ஒரே ஒரு மாசொம் மட்டு கொஞ்சொ அஜ்ஜஸ் பண்ணிக்கோ அடு த்த மாசொ நம்ம அம்மா ஸ்கூல் வருவ அப்ப சொல்ற மிஸ்சுகிட்ட அப்டின்னு சொன்ன அப்பொற என்ன சொன்னானா அவ க்ளாஸ்ல ஒரு எல் கே ஜி ல படிக்கும் போது ஒரு பொண்ணு அனுத்ரான்னு ஒரு பொண்ணு பக்கத்துல உக்காந்துருப்பாங்க அந்த பொண்ணு வந்து இப்ப வேற க்ளாஸ்ல மாத்திட்டாங்களா அது வேற ஏ பையனுக்கு ரொம்ப கவல அம்மா ஏ ஃப்ரெண்டு கல்லமா அந்த பொண்ண மாத்திட்டாங்கம்மா ஏம்பக்கத்துல வேற ஒருத்திங்க ஒக்கார்ந்துருக்காங்கம்மா
பாருங்க இப்ப இருக்குற பசங்க எவ்ளோ ஒரு அறிவா இருக்காங்க அப்டின்ட்டு
ம்ம் அடடா இதுங்க ம் அதுதா பாருங்க
நம்ம அவ்ங்ககிட்ட எல்லாமே சொல்லி குடுத்து வளக்கணு தோழி எது நல்லது எப் எது கெட்டது எப்டி நம்ப நடந்து டோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்பிடி நடந்துக்கணு அ எல்லாமே நம்ம என்ன சொல்லி குடுத்து அவங்களுக்கு வளக்கணு தோழி இதுவே நம்மளுக்கு பெரிய கடம அவ்ங்கள செரியா வள்த்துட்டோ அப்டின் வெச்சுக்கோங்களே அதுலெயே நம்ம இதுவா இருக்லா இப்ப திருப்தியா இருக்லா பரவாயில்லப்பா நம்ம செரியாதா வளத்துருக்கோ நம்ம கொழந்த எப்டி நடந்துக்குதோ அது பொறுத்துதா இருக்கு நம்ம எப்டி வளத்துரு கோ அப்டின்ட்டு
அட தோழி இப்ப சொல்லப்போனா இப்ப எப்பிடி இருக்கனா அந்த கொழந்தெக்கு நம்மதா பொண்ணு மாரி கொழந்த மாரி இருக்கு அதுகதா நமக்கு சொல்லி தராங்க ப்பருக்குற கொழந்தெங்க எல்லாமே அவ்ளோ வெ வரொ அவ்ளோ வெவரமா பேசுதுங்க சொல்லப்போனா அதுகதா எனக்கு நறையா விஷ்யோ சொல்லி குடுத்ததே இப்டிதா இருக்குணு இப்டிதா பேசுணு அது எப்டின்னா அம்மா டா சொல்லாதமா டா சொன்னா தப்புமா அட ஒரு டைம் வெளிய வெளயாண்டுட்டு இருந்தாங்க தோழி நா என்ன பண்ட்டன்னா டைம் ஆச்சு இருட்டாயி னு உள்ளவா படிக்குணு வாடானு சொல்லிட்டே அது நீ எ எப்டி என்ன டா சொன்ன நா என்ன பண்ணே எதுக்கு என்ன டா சொல்ற டா சொன்னா ஐயப்பழக்கம்மா தப் பும்மா அப்டின்னு எனக்கு சொல்லி குடு
சூப்பர் சூப்பர் நல்லது அவ்ங்களுக்கு தெரியுது அப்ப எல்லாமே நம்மளு அ கொஞ்சொ நல்லா பேசுனு வாங்க போங்க அப்டின்னு நம்ம பேச பேச பசங்களு அதே மாரி கத்ப்பாங்க தோழி நம்மளுக்கு குடுத்த காலம் நேரம் முடுஞ்சுருச்சு தோழி நம்ம தொடர்ந்து வேற கால்ல பேசலாம்
கண்டிப்பா பேசுவோம் நன்றி தோழி ம் வணக்கம்